ஹலோ ஆஹ கேக்குது சார் எப்டி எப்படி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஹ் ஒர்க்ல தான் இருக்கு ஒர்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க
நான் ஒர்க் பண்ணிட்டுதான் சார் இருக்கேன் நானும் ஒர்க்கிங்ல தான் இருக்கோம் என்ன பண்றது எழுதுறது படிக்கறதுனேருக்கு உம் உம்
ஓகே சாப்டாச்சா
ஹலோ
சாப்டீங்ளா ஆ இன்னு இல்ல இனிமேதா சாப்பின்ணு இப்போ நைட் ஷிஃப்ட் ஒர்க்கனால கொஞ்சோ லேட்டா சாப்டா தா பசிக்காம இருக்கு
அப்டிங்ளா ஆ ஹா நா சென் அப்டிங்ளா நீங்க ஓன் ப்ரிப்பரேஷனா இல்ல அம்மா செய்வாங்களா
இல்லல்ல பா பாட்டி அம்மா இருக்காங்க அவங்க சேய்
செரி செரி செரி அம்மா சமையல்ன ஒண்ணு பிரச்சனையே இல்ல செஞ்சு வெப்பாங்க சாப் ப்ரடுத்துங்குவீங்ளா அவ்ளாத
அவ்ளோதா வேறதபுடி அதாவது நம்ம சாப்ட அம்பு சாப்பாடுக்கதுக்கு செட் ஆகாதுனு வச்சுக்குங்க
ம் ம் ம்
சாப் சாப்டறது மட்டு தா
ம் ம் சாப் நீங்க செய்ய மாட்டீங்க அதுதா த் அம்மா பாட்டி ரெண்டு பேர் இருக்கிறாங்களிங்களா மாத்தி மாத்தி செய்வாங்க வே லே ஒட்டுவோ வந்துவோ சாப்டுவோ
ஆ அவ்ளோதா நைட் ஷிஃப்ட் வேரல்ல சோ வீட்லேக்உகாந்த் சாப்றதுனால தெரியாது
அப்படிங்கள செரி செரி செரி அப்புற உங்களது ஹாபிலா என்ன சொல்லுங்க
ஹாபிலா பெருசா இல்ல அ யூஷுல இருக்க மாரி தா எனக்குனு பெருசா இல்ல யுசா விளையாடுவே சோ கிரிக்கெட் விளையாடுவே சோ கிரிக்கெட் தா என்னோட ஹாபியா இருக்கு ஆமா ஆமா உங்களுக்கு
சண்டே என்ன பே போவீங்க
இல்ல அதும இல்ல அப்டி அது சின்ன வயஸ்ல வெளியாண்டோ பெரிய வயசுானதுக்கப்அப்றோ விளானடுந்து தில்ல இப்போ வந்து டஃபு சொல்வோல டஃப்புல இப்ப விளாடுது
அப்டிங்ளா செ
ஆமா இப்போ அண்ணே பிரதர் அண்ணா இருக்காரு ஆ மி நனனா சோ சின்ன வயசுல இருந்து ஒன்னதா இருக்கு ப்பவு அவர் கூட டஃப்ல போய் விளாடிட்டு இருப்ப ஆமா அதுல போய் வெளாடறது தா இப்போ க்ரௌண்ட்னி போய் விளாட்ற வயசு தாண்டியாச்சு இப்பப்ப விள்யானா சின்ன கொழந்த மாரி விள்யாறியானு கேக்குறாங்க ஆனா அதுதா நல்லது
ஆனா அதுதா ஆரோக்கியமானது ஒரு ஒரு ஜென்ஸ்க்கு வந்து ஃபிட்னஸ் த் வந்து மசில் டைட்டிங் தா எவ்ளோக்கெவ்ளோ நீங்க வெளாடுறீங்களோ அவ்ளோகலோ ஏஜு தெரியாது ஐம்பது வயசு கடந்தா கூட ஓரளவு எங்காவு இருக்கலா நல்ல நடப்பு வரச்சிருக் துங்குபோது நல்லா இருக்கல லேடிஸ்க்குனா கூட டைமிங் இஸ்சூஸ் இருக்கு செய்ய முடியாது கால்லே எழ முடியாது டிஃபன் செய்யணும் அவங்களுக்கு சாப்பாடு கட்டணும் கால்ல எழுந்து அவங்க அவங்கள கவனிச்சுக்க முடியாது அந்த மாதிரி எல்லாம் இஷ்யூஸ் இருக்கும் ஜென்ஸுக்கு வந்து உட உடம்பு ஃபிட் வச்சுக்கலாம் நல்லா ஃபுட் எடுக்கலா நல்லா ரன்னிங் போலா நல்லா விளையாடுலா எல்லாமே செய்லா நல்லா ஆரோக்கியமாவே இருக்கலா எனக்கு தெரிஞ்சு இதல்லா யூஸ் பண்ணி க்களா நீங்க ஆஃப்டன் மேரேஜ்கு இது யூஸ் பண்ண முடியாது ஒரு குடும்பத்ஸ்தனா மாறிட்டீங்கன்னா இப்ப அம்மா கிட்ட இருக்க உம்மத முடிஞ்சவரை நீ ங்க இதுல பா உடம்பு நல்லா வச்சுக்குறதுல பாருங்க
ஆமா அதுதா அதுனால அப்புற வெளி வெளிய வெளாயாடுது கிரிக்கெட்லா வெளாடப் பொன்னா வீக்லி ஒன்ஸ்சு போறது வார்த்துக்கு ஒரு நாள் வார்த்துக்குறேன்னால் சனிக் கெம நாத்திக்கெழமல் நாத்திக்கெழமப்படி மட்டு போயி ஒரு ரெண்டுமண்நேரம் ரெண் ரெண்டுமண் அம் விளையாட்டு விளா வாரம் விளையாட்டு வந்துடும் ஸோ வேற எங்கேயும் போற இல்ல நைட் ஷிப்ட் நால தூங்கி எழுதுகிறதுக்க கரெக்ட் இருக்கும் நான் எழுந்துக்கிறதே ஒரு
ஒரு நைட் சிப்ட் முடிச்சுட்டுனால நீங்க காலில தூங்கிட்டு மத்த மத்தியாங்க ங்களா
பனனொண்டு மணி ஒரு மணிக்குயேழுவிட்டேன் பல் டெஸ்ட் குளிசு சாப்பிடன்னே மறுபடியும் ஒரு அஞ்சு மணிக்கு வேலை ஆரம்பிச்சிருவம் இப்படித்தான் போகுது அதனால என்னால வெளியே போய் விளையாடவும் முடியாது பசங்க நான் நான் போபோன் பண்ற நேத்துல அவங்க இருக்க மாட்டாங்க இருக்கும் போது நான் போன் பண்ண முட்ட அதுல இப்ப சனிகிழமை ஞாயித்துகிழமை மட்டு தான் நான் ஃப்ரீ சோ அந்த டைம்ல பசங்க ஏதாச்ச கூப்பிட்டாங்க அப்படி பெத்த
இப்ப உ இப்ப இது உங்களுக்கு கன் அஃபர்டபுளாக இருக்குதுங்களா நைட் டியூட்டி உங்களுக்கு
வீட்ல தான் இருக்கு இருக்கன் கொஞ்சம் பழகிடுச்சு கஷ்டம தான் இருக்கும் ஆனா பழகிடுச்சு
இல்ல டே ஷிஃப்ட் வந்து எட்டு மணிக்கு போயிட்டுக்க இலல்லையா நீ ஈவினிங்ஞ்சு மணி வட்டீங்கன்னா நீங்க காலையில் டிஃபன்னும் சாப்பிட்ட மாதிரிக்கும் மதியியானம் கரெக்டா சாப்பிட்ட மாதிரிக்கும் ஈவினிங் வீட்டுல வந்து கொஞ்ச நேரம் வெளியே ஸ்பெண் பண்ணிட்டு நைட் தூங்கிட்டு மறுபடியும்ண்ண ரொட்டீன் ஒர்க் எத பன்
கரெக்ட் ஆமா இப்போ இது அப்படி கிடையாதுல்ல இப்ப நான் அஞ்சு ஒரு ரெண்டு எற்ற மணிக்கு நைட்டி ஷிஃப்ட் முடிகய நைட்டு ஆனா என்னக்கு நான் தூங்குறதுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அதனால நான் ஒரு நாலு மணி படுக்கிற மாதிரி இருக்கும் நாலு அஞ்சு அந்த மடங்கால நாலஞ்சு மணி படுக்கிற மாதிரி இருக்கும் சில நேரத்துல ஆறு மணி கூட போகும் ஸோ அப்படி படுக்கும் போது நான் காலங்கத்தில்ல எழுந்துகிறது பற்றி நைட்டுக்கு கொஞ்சம் பால்குடிச்சட்டு சாப்பாடு ஏதாச்சும் வச்சிருப்பாங்க ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாச்சு இருக்கு நைட்ல சாப்பிட்டுவே ஏதாச்சு பிரட்டொ இல்ல ஏதாச் வச்சு எ எது வேணா சாப்பிட்றக்கு வச்சருப்பாங்க நைட்டில் கண்டிப்பாக இருக்கும் என் பக்கத்தில் அதனால் அது சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கும் போோது மட்டும் பால் குடிச்சுடு படுத்துட்டேன்னா அடுத்த நாள் ஒரு அதான் ஒரு ஒரு ஒரு மணி பன்னெண்டு மணிக்கு போல ஏந்துப்பேன் அப்படி எழுந்தனா எழுந்து பல் தேச்சுட்டு டிஃபன்
உம் ஆமா ஆமா அதுதான் நான் கேக்கலனுு வந்து இப்ப மத்தியானம் நீங்க ஒரு மணிக்கு எழுந்து போறே நீங்கள அதனால காலையில டிஃபன் அப்ப உங்களுக்கு கிப்பாகுது சாடொ
ஆமா சாப்பிட முடியாதுோ சைட்டம் மதியியான பழத்தைச்சுன்னான் உட்காந்து சாப்பிடுரு
மெயினே காலையில சாப்பாடுதா உம்
ஆமா ந அதையே ஸ்கிப் பண்ணறோம் நம்ம யோசி நம்ம யோசிக்க க்கிறோ ஆனா அது இப்ப நம்ம சொல்ற மம் மார்ிங்ேபாஸ தான நம்த இந்தியன்் இந்தியாவ போனீங்கா மார்னிங்கே பிரோஸ கிடையாது உங்க
ஆமா ஆமா இங்க பிரண்ட்ஸ்ங்க கூட இருக் ங்க நார்த் இன்டியன் இருக்காங்க சப்பாத் டீ தயிரல சுட்டு சாப்படுவாங்க அந்த மாதிரி தானத்தில்ல அப்படி இல்லைன்னா நைட்ல காலையில சாப்பாடு இருக்காது ஒரு வேளை சாப்பாடு ரெண்டு வேலை சாப்பாடு ஒரு வேளை அவங்க வந்து நார்மல் இதுவ தான் இருப்பாங்க பாருங்க சாப்பிட மாட்டாங்க ஒரு வேளை சாப்பிட மாட்டாங்க ரைஸ்து நம்ம அரிசித எடுக்கறிறது கிடையாது ரொம்ப ரேரு தமிழ்நாட்டுல வந்து செட்டில் ஆனவங்க மட்டும் ரைஸ் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க பட் வந்து மூணு வேலை சாப்பாடு ஒழுங்கா சாப்பது கிடையாது உங்க ரெண்டு வேலை சாப்பிட்ட பெரிய விஷயம்
ஆமா ஏன்னா அவங்களுக்கு அது அது அவங்களுக்கு பழக்கம ஆயிடுச்சு சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு டிபன் கிடையாது காலங்கத்தல்ல ஆனா என்ன பண்றாங்க மதிய மதியியான சாப்பா சடுறாங்க அதுக்கப்புறம் நைட அதுவும் அவங்க ரொம்ப சாப்பிடக்கிடடாது ரெண்டு சப்பாத்தி தான் ரெண்டு ரெண்டு சப்பாத்திதா இரண்டு சப்பாத்தி மூணு சப்பாத்தி தா சாப்பிடுறாங்க இந்த பசங்க கூட இந்த பிராமின்ஸ் போடப்பத இந்த தயிர் சொன்னீங்கள தயிர்லாம் எனக்கு அப்படிதான் எனக்கு தயிர் புடிக்க ஆரம்பிச் பிராமின் ஸ்கூல் படிக்கும்போது பிராமின் பசங்க நிறைய பேருக்கு அனால நான் தயிர் அதிகமா எடுத்து காரபச்சன் என்னன்னா எல்லாத்துக்கும்தயிர் தொட ஆரம்பிச்சு இட்லிக்கு சாப்பிடுவேன் சப்பாத்திக்கு சாப்படுவேன் தோசைக்கு சாப்டுவா இது மாரி தயிரில்லா
தயிர் வந்து ரொம்ப ஹெல்த் ஃபுட்டு் தான்ப்பா நல்லா நல்ல பீட் வால வந்து அல விட்டமின் நல்லாவே இருக்குது புளிச்ச தயிரது நீங்க வீட்டுலயே உர குத்துருது வந்து அது சாப்பிட்டீங்னா நம்ம பேக்கெட் தயிர வீட பால் நல்ல ஆரோக்கியமான பால் மாட்டு பால் காய வச்சுட்டு நீங்க அதை சாப்பிட்டு அந்த தயிர் போட்டு உர குத்தினாவே அந்த தயிர் நீங்கள் சாப்பிட்டு வாங்க பாருங்க அவ்வளோ நல்லது அது
கரெக்ட் ஆமா அதுதான் அது நம்ம வீட்டுல செய்யலாம் ஆமா அதை விட்டு நம்ம சில பேர் எடுத்து வருவ கிராமத்து ல்லாம் சில கீரைகாரம் எடுத்துட்டு வருவாங்க அ அவ்ங்களு அந்த வீட்ல இருதா எடுத்டு வருது இப்ப யாரு எடுத்துட்டு வரல ஆஹ் கரெக்ட் ஆனா இப்ப யாரும் அது
ஆஹ மயில் இல் இங்க கொண்டு வராங்க ஒரு சிறில் கொண்டு வராங்க நான் சின்ன பிள்ளை இருக்கும் போது போது அந்த மாதிரி தான் வரும் நெய்யே ஒரு கிளாஸ் வந்து பத்து ரூபான்னு வரும் அப்போ அஞ்சி ரூபா அஞ்சி ரூபா பத் பியோர்ட்டு ப்யூராக கிடைக்கும் நெய்யும் சரி தயிரும் சரி மோரம் மோரம் எடுத்துட்டு வந்து தருவாங்க தயிர் எடுண தருவாங்க பியூரா இருக் அந்த ஸ்மெல்லே வந்து நய் ஸ்மெல் அப்படி கலக்க கலக்க அந்த ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்கும் ப்ப இப்ப இருக்கிறது எல்லாமே கலப்படம் பவுடர் தான்ஹ
சில பெரியமா வீட்டுக்கு போவுபோது காஞ்சிபுரம் காஞ்ரத்ல் போவும்போது நிறய வருவாங்க தெருவில்ல இ யாரும் இங்க இங்க இருக்கு இருக்காங்க அவங்க எடுத்துன் வருது சில பேர் எடுத்துட்டு வராங்க இப்பயு பாத்துருக்கே கீரகாரமாக இருக் அவங்க வரும் போது எடுத்து ட்டு வருவாங்க மோர்ல தயர்ல எடுத்துடும் அது அப்படியேச்சு நம்ம எப்படி சின்ன வயசுல அப்புறம் ஊர்ல அவங்க கையிலயே ரெடி பண்ணுறது நல்லாயிருக்கும் ஆனா இப்போ சிலர் அவங்க வயசுஅனதால இப்ப அது வரமாட் ங்க அதுக்கப்புற யாரும் அதது ப்த்ததில்லை
உம் இப்ப நீங்க அத சொன்னோனே ஒரு ஞாபக வருது இடியாப்பும் வருது பாய் எடுத்துட்டு தருவங்க வீட்டு இடியாப்ப கொண்டு வந்து தருவாங்க ஒரு ரூபாயு நாலு நாலுா ஒண்ணு அப்பல்லாம் நாங்க சின்ன பிள்ளை இருக்கும்பது ஒரு ரூபாய்க்கு நாலு கொடுப்பாங்க இப்ப அவங்களோட பையன் இப்ப அப்ப நான் என் பசங்க இருக்கும் போது கொஞ்சம் அவங்களோட பையன் வந்திருந்தா அப்படி இப்ப சுத்தமா கிடையாது இப்ப யாரு வீட்டுட்டுந்து கொண்டு கிடையாது ஒரு தயிர் ஒரு நெய்யோ யாருமே வந்து வீட்டுல யூஸ் பண்ண பொருள் வந்து இப்போ யாரும் கொண்டு வரது கிடையாது எல்லாமே பாக்கெட் மயம் ப்ளஸ் எல்லாம் பிரிட்ஜல வச்சு அதை அடகா த்த அத குடுக்குறாங்க அதுதான் உடம்பு வந்து நிறைய பேருக்கு ஆரோக்கி கெட்டப் போ
ஆ ஆனா அதுக்கேத்தமே நம்ம சூழ்நிலும் மாறிடுச்சுல்ல முன்னாடி இதல்லாம் நம்ம ஒன்னுமில்ல இத முன்னாடி எழு போய் கடைக்கு போவோம் இப்ப யாரு கடைக்கு போற எல்லாமே போன் ஆடர் பண்ணிக்கோம் எல்லாமே அதுக்கேத்த நம்ம மாறிகிட்டோ அதுதா சொல்ல முடியு நம்ப நம்ம மாறிக்கிட்டோ
ஆமாப்பா அது யோசிச்சு பாத்தா அதுதா யோசனையா இருக்கு. சாப்பாடு வேண்ணா உடனே ஆர்ட்ரு போடுங்க பத்து நிமிஷத்துல வந்துருது ஸ்விக்கில. ஒடனே மீஸோல ஒண்ணு போடுங்க து துணி ரெண்டு நாள்ல வந்துருது தேடி கண்டுபிடிச்சு எல்லா எதுமே இ ப்ப யாருங் கெடையாது எல்லாமே ஆடர்தா எல்லாமே ஆர்ட்ரு பண் ட்டு ஒக்காந்துக்கிறாங்க வீட தேடி வந்திருது தேடி
நம்போ ஆமா இன்னு என்னன்னா நம்போ ரெண்டு நாள்லா வெயிட் பண்ண வேண்டியதில்ல நைன் மிட் டெலிஸ்ல நைன் மினிட் டெலிவரீஸ்லா வந்துட்ச்சு நம்ம பண்ணுனோ ஒரு பத்து நிமிஷத்தில டெலிவரி பண்றாங்க அதுவு இருக்குது அதுவு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ
ம் பரவால்லயே உங்க ஊ உங்க ஊர் பக்கோ மழ எதுனா இருக்குங்களா இப்போ?
இங்க எதும் மழ இல்ல நா சென்னைதான மழ எதுவு இல்ல இங்க. மழ வந்து கொஞ்சோ இருட்டினு நேத்து மழ வந்த்ச்சு லைட்டா தூறல் போட்டுச் சு ப இன்னிக் கி எதுவு மழ எதுவு இல்ல இன்னக்கி
நல்ல மழ இங்க ஒரு மூணு நாலு நாள் நல் ல மழ இன்னக்கி மட்டுந்தா வெயில் காஞ்சிருச்சு நல்லா கு சில்லுன்னு இருந்துச்சு முந்தா நேத்தல்லா சூப்பரா இருந்துச்சு ம் அதா எங்க அக்கா சென்னைதா அதா சொல்லுவா அ நாங்க நல்லா இங்க வெந்துனுக்குறோ நீ மட்டு ஜாலியா இருன்னுவா
ஆமா இங்க இங்க ரொம்போ வெயிலு எந்த அளவுக்குன்னா பயங்கரமா அடிச்சிருச்சு வெயிலு
ம் ம் ம் ம் ரொம்ப ஹாட்டா இருக்கு கரெக்ட்டு கரெக்ட்
ஆமா இங்க ரொம்ப அடிச்சிரு ச்சு வெயிலு
ம் அப்றோ அப்றோ என்ன பண்ற ஐடியா இப்போ நல்லா தூங்கிட்டு எழுந்துரு காலல ஓ நைட் ட்யூட்டி போயிருவீங்களா? ஓ சேரி சேரி சேரி சே
ஆமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆமா ஆமா ஆஃபீஸ்லா இல்ல ஒர்க் ஹோம்தா அதனால கொஞ்சோ அப்டியே எழுந்து அப்டியே படுக்கறது அப்டியே எழு ந்துக்கிறது இப்பிடிதா ரொட்டீன் போயிட்ருக்கு தெனக்
ச்சே சேரி சேரி சேரி சேரி ம் செரிங்க நண்பா நமக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் முதுக்கி விட்டது முடித்துக் கொள்ளலாமா சேரிங்க செரிங்க ஆ நீங்க கட் பண்ணிக்கங்க
ஆஹ் ஓகே ஆஹ்